ஹலோ
ஆஹ் ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நா நல்லா இருக்கே இப்பதா நனைச்சே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் போன் பண்ணலியே அப்டின் நினைச்சே நீங்குளே பண்ணிட்டீங்க
ஆஹ் ஓக்கே ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க நனைச்சது கால் பண்ற பாருங்க
ம் ஆமா ஆமா
நாங்க இப்பதா பாத்துட்டு இருந்தோ நம்ம சின்ன வயிஸ் நினைவுகள பத்தி பேசுலாமா குழந்தை பருவத்த பத்தி பேசுவோ நீங்களெல்லாம் சின்ன வயிசுல வீட்ல வந்துட்டு இது அஹ் கிராமத்துல இருந்தீங்களா கரத்துல இருந்தீங்களா எப்டி இருந்தது சின்ன வயிஸ் த்து உங்குளோட நினைவுங்குல்லா
நா வந்து உம் கிராமத்துலதா சிஸ்டர் இருந்தோ அத வந்து ரொம்ப கிராமுல்லா சொல்ல முடியாது ஏதோ ஓரளவுக்கு ஆனா பாத்தீங்கின்னா நல்லா இருக்கு அதாவது இப்ப இருக்குற நகரத்த விட கிராமத்துல வந்து நல்லா அமைதியா உம் விளையாடுறதுக்கு இந்த மாரி இந்த நெறியா பிளேஸ்லா கெடக்கும் இப்ப நகரங்கள் எல்லா பாத்தீங்கன்னா வீடு எல்லா ஒட்டி ஒட்டி இருக்கு ஆனா அங்க பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு ஆஹ் ஃபிரண்ட்ஸ்வோட ஜாலியா இருப்போம் சின்ன வயிசுலயெல்லா நம்முள யாரு வந்து அந்த வேல பாரு இந்த வேலப்பாரு அப்டின்னு எதுவு சொல்ல மாட்டாங்க நம்ம இஷ்டம்தா வீட்டுல சமச்சி வச்சிருப்பாங்க அஹ் சாப்பிட தூங்க அந்த மாதிரி இருந்தோ ஆனா நம்ம லைஃப் இப்ப அப்புடி இல்ல அஹ் தூங்கனும் நனைச்சா கூட தூங்க முடியாது அந்த அளவுக்கு மாறியிருச்சி நீங்க சொல்லுங்க உங்க லைஃப் பத் தி
கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் வந்து குழந்தை பருவம் என்னோடதுன்னு சொல்ல போனும்னா ஆஹ் நா ரொம்ப நாட்டி ரொம்ப துருத்துருன்னு இருப்பேன் ஏ வீட்டுல இருக்குற மத்தவங்குள விட நா ரொம்ப துருத்துருன்னு இருப்பே சேட்ட அதிகமா பண்ணுவே திட்டு வாங்கறது அதிகோ அடி வாங்குறது அதிக நாந்தா அதோட இல்லாம நாங்க இருந்தது கிராமத் த்துல இருந்தோம் கிராமத்து இருந்த போது என்னனா நாங்க ரொம்ப கிராமம் தா டவுன்ல்லா கெடையாது டவுன்குள்ள வரணும்னாலே நாங்க ஒரு ஹாஃப்னவர் ட்ராவல் பண்ணி வர மாரி தான் இருக்கும் அதனால சொல்லிட்டு அங்க கிராமத்தில்லன ஃபுல்லன் ஃபுல் பா பக்கத்துல பக்கத் த்திலியே சித்தப்பா வீடு சித்தி வீடு அப்டில்லா இருக்கு அங்க இருக்குற பசங்கல்லா எப்பவுமே எப்பவுமே எங்க தெருவுல இருக்குற பசங்கல்லா ஒரு எடத்துல ஆஜ்ராயிடுவோ அந்த எடத்து விளையாண்டுட்டு இருப்போம் சாப்புற டைமுக்கு தான் போவோம் அந்த மாதிரி தா இருந்துச்சு அது ரொம்ப ஒரு மாதி திரி எப்பிடி சொல்ற இப்ப கூட யாரும் பசங்குல்லா ஊர்ல கூட அப்பிடி இல்ல ஏன்னா இப்ப இந்த மொபைல் நெறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சட்டாங்க மொபைலு லேப்டாப் அப்டின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு மோஸ்ட்லி வெளில வர்றதே கெடையாது பசங்க இது நகரத்துலன் இல்ல கிராமத்துல கூட இப்பல்லா பச மோஸ்ட்லி யாரும் வெள்லே வரமாட்டறாங்க அந்த அளவுக்கு ஆயிருச்சு நீங்க சின்ன பிள்ளையில செய்த சேட்டைகள் ஏதாவுது ஞாபகம் வருதா ஒங்குளுக்கு இது பத்தி பேசும்போது
ஆமா சிஸ்டர் நா வந்து எப்பிடின்னா சின்ன வயிசுல வந்து தல சீவவே மாட்டேன் முடிய எப்பப் மே விரிச்சு போட்டுட்டே திரியுவேன் அம்மா வந்து திட்டுவாங்க அதெல்லா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது நீங்க கேட்டதுக்கு அப்புறோ ஆஹ் அது பாத்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப சிக்கா ஒரு மாரி செம்பட்ட முடியாவே ஆயிரும் ஆஹ் அதுக்கப்புற வந்து அப்போ வந்து நம்ம வீட்டுல யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் எப்பவுமே விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் விளையாட்டுதா அஹ் அந்த மாதிரிதா இருப்போம் அதல்லா வந்து நம்முளுக்கு கவுலை இல்லாம இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பக்கத்துல ப்ரெண்ட்ஸ் எல்லா இருப் ப்பாங்க அப்புறம் ப்ரெண்ஸ்ஸோட சேர்ந்து இந்த கூட்டாஞ்சோறு செய்றது அந்த மாதிரி எல்லா பண்ணுவோம் அப்டி எல்லா நீங்க பண்ணிருக்கீங்களா
ஆமா சிஸ்டர் நாங்க அப்போ நீங்க சோன்னிங்குள கூட்டாஞ்சோறு ஆக்குறதுல அதுலா ஒரு தனி ஜாலியான விஷயோ வீட்டுல கூட சொல்லாம தெரியாமதா போய் எடுத்துட்டு வரது ஒரு ஒரு திங்சூ தெரியாம எடுத்துட்டு வந்து ஒரு எடத்துல வெச்சுக்கிட்டு அப்ப கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பற து அதெல்லா அப்போ நிறைய டைம் கையில எல்லா நெருப்பு பட்டு காயமாயி அது ரொம்ப பிரச்சனையானதல்லா நடந்ததுல்லா உண்டு அதுக்கப்புறம் நாங்க என்னன்னா எல்லாரு சேந்து பசங்கள எல்லா விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு உக்கா ஒரு எடத்துல காட்டுல போயிட்டு விளையா ண்டுட்டு தலைப்பறிச்சிட்டு இருந்தோ அந்த இடத்துல பாரக்கும்போது ஒரு கூடு மாரி ஒண்ணு இருந்துச்சு இது என்ன கூடுன்னு கேட்டதுக்கு இன்னொரு பொண்ணு சொன்னா இது வந்து கொலவி கதுண்டு கா கொலவிய விட பெரிய பூச்சி இது அது கடிச்சுதுன்னா ப ஒண்ணுப் பண்ணவே முடியாது அப்டியே டெத்தா அப்டின் சொல்லில்லா சொன்னா அப்பில்லா ஒண்ணு கிடையாது அது சும்மாதா இருக்கு அப்டின் சொல்லி சொல்லிட்டு நா சொன்னே திரும்ப என்ன பண்ணனா எல்லாரும் பேசிக்குடே நாங்க ஆஹ் அங்க ஒரு குட்டி குட்டி காய் இருக்கு அந்த காயை தேடி பேய் எல்லாரு பறிச்சுட்டு இருக்குற நேரத் த்துல அதுல ஒரு கல் எடுத்து போட்டுட்டே நானு அது அந்த கல்லு எடுத்து போட்டது அது போய் கல்லு உள்ளேயே போகாம வெளியே வராம மேலயே ஒட்டிகிச்சு அத பாத்தது எல்லாரு அது மேல கல்லெறிய ஆரம்பிச்சிட்டோ அடுத்தது வந்தா அவ்ளோ பெரிய கொலவியது எல்லாரையு துரத்திட்டு வந்து ஏ கூட வந்தவங்க எல்லாரு ஓடி போயிட்டாங்க நாலு பேர் மட்டு நல்லா கடிச்சிச்சு அந்த நாலு பேர் கடிச்சதுல நானு ஒன்னு இன்ன ரெண்டு பெரு ஒண்டு கடிச்ச உடனே என்னன்னா எனக் க்கு ஒண்ணு ஆகுல ஆக்சுவலா நாந்தா கல்ல தூக்கி போட்டேன்றதுனாலே நா எதுவுமே சொல்லல்ல வீட்டுக் வந்துட்டே இன்னு ரெண்டு பசங்களுக்கு வந்து கொஞ்சோ ஒரு மாதிரி மயக்க வர மாரி இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லி ஹாஸ்பிட்டல்லா போனாங்க அதெல்லா இன்னமும் போனா அந்த க அந்த தலும்பு கூட எனக்கு முகத்துல இருக்கவும் செய்யிது அவுங்க போன உடனே நான் இப்ப இப்ப ரீசன்ட் டைம்ல திருவிழாவுக்காக ஊருக் போயிருந்தே போன உடனே பாத்தது அதுதா சொன்னாங்க அன்னைக்கு நீ பெதண்டு அடிச்சுதானே இவ்ளோ பிரச்சனையாச்சு எல்லாருக்கு அந்த தலும்பு இருக்கும் கண்ணத்துல அன்னைக்கு அடிச்சு அடிச்சே அடிப்பட்ட நாலு பேருக்கு உங்குளுக் எதாவுது இத மாதிரியான நினைவுகள் இருக் அக்கா
நீங்க சொன்னனுதான் எனக்கு ஞாபகம் வருது அதாவது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த வைக்கோல் போரு எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா நெல்ல எல்லாம் இந்த கருதறுத்து அதெல்லாம் ஒரு இதா போட்டு மாடுக்கு வைக்கிறதுக்காண்டி வைக்கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா
தெரியும் தெரியும் தெரியும் நல்ல கிராமத்துலதான் இருந்தன்னு சொன்னாங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க னால சைலண்ட இருந்தேன்
ஆஹ் ஆஹ் அந்த அந்த அதுல வந்து நாங்க எல்லாரும் போய் அந்த பக்கம் விளையாண்டுட்டு இருக்கும் போது எதார்த்தமா ஒரு பையன்தான் சின்ன பையன் தான் எதார்த்தமா வந்து தீப்பெட்டி வச்சு பத்த வச்சுட்டான் அது பாத்தீங்கன்னா ரொம்பபுடிச்சிருச்சு அதுக்கப்பறம் எல்லாரும் வந்து தண்ணி ஊத்தி அணைச்சுட்டாங்க நாங்க சொல்லல அஹ இவன் தான் பண்ணா அப்படின்னு நாங்கல்லாம் சொல்லல அதுக்கப்பறம் அவங்க அம்மா அதட்டி கேட்டாங்க யாரு பண்ணது இத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிக்க வச்சு கேட்டோனா பயந்து அவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவன் அழுதுட்டு அவங்க அம்மா வெளியில முழங்கால் போட வச்சுல்லாம் தீப்பட்டி எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க அதுக்கப்பறம் எங்க அத்தை பையன் ஒருத்த இருக்கா அவ வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான் ஆனா அஹ் அத எல்லாரும் விளையாடுவோம் ஆனா கடைசியில வந்து மாட்டுறது வந்து அவன் தான் எல்லாரும் வந்து அவனதான் திட்டுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான் ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருமோ கடைசியில அவனதான் நாங்க சொல்லிறது ஆஹ் அவனதான் திட்டுவாங்க அதெல்லாம் ஒரு லைஃப் மறக்க முடியாது அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ஸ்கூலல் ஸ்கூல்ல எல்லாம் பாத்
அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு ஊர்ல எல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கன்னி வச்சிருப்பாங்க சாமி அழைக்கிறது அப்டில்லாம் நடக்கும் இல்லைங்களா கிராமத்து பக்கம்லாம் சாமி அழைப்பு கண்ணி அழைப்புல்லாம் நடக்கும் அப்படி பண்ணும்போது எல்லாரும் சாமிய வர்றதுக்காண்டி வச்சுட்டு சூடெல்லாம் ஏத்தி சாமியெல்லாம் கும்பிடுவாங்க அந்த நேரத்துல வீட்ல என்னன்னா வேப்ப மரத்துக்கு மஞ்சள் தடவி பொட்டு வச்சுஹ அதுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு ஒருவந்த வந்து கட்டி விடுவாங்க அதாவது தாவணி புடவை அந்த மாதிரி எல்லாம் கட்டி விட்டு படைக்கிறது ஒரு நாள் படைப்போம் அது ஒரு பழக்கம் அதே மாதிரி படைச்ச முடிச்சோனே நாங்களாம் சின்ன வயசல இருக்கும் போது எனக்கு சரியா ஞாபகம் யில்ல ஒரு செவன்த் எயி்த் படிப்போம்ன்னனு நினைக்கிறேன் எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த மாதிரி ஊர்ல் படைச்சதை வச்சுக்கிட்டு ஸ்கூல் முடிஞ்ச டைம்ல ச சாட்டர்டே சண்டேல அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படி விளையாடும் போது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரியே ஆப்போசிட்ல ஆஹ் பின்னடி வீட்டு சைடு எங்க வீட்டு சைடு தான் மரம் இருக்கு எங்க வீட்டுக்கும் பின்னாடி வீட்டு சைடுல வந்து வைக் இரு இந்த பக்கத்துல நாங்க என்னன்னா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு சூடம் லாம் வீட்ல இருந்து தெரியாம எடுத்துட்டு இருந்து வச்சுக்கிட்டு சூட ஏத்தி காமிக்கிறேன்னு காமிச்சு அந்த க க கட்டியிருந்த அந்த சாரீ அந்த மரத்துல கட்டி விட்ட அந்த சோரீ புடிச்சுக்கிட்டு எறிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா அப்பவே பாத்துட்டோம் பாத்துட்டு உடனே போய் அணைச்சிட்டோம் சாரீ எறியும் போதே அப்படியே ஜஸ்ட் டக்குன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா வக்கைப்போரு இருந்துச்சு அப்போ அந்த வைக்கைப்போரு மேலதான் ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் தண்ணி ஊத்திட்டு அணைச்சிட்டு அஹ் இந்த இதை பார்த்துட்டு அடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு கூட்டு நல்லா அடிச்சுட்டாங்க ஆக்சுவலா இப்ப நீங்க வைக்க போறதுன்னதே எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு வக்கப்போற கொளுத்தி விட்டுருப்பீங்க எப்ப பார்த்தாலும் அவங்க அப்டித்தா சொல்லுவாங்க வைக்க போற கொளுத்தி விட பாத்தீங்கல்ல அப்படின்னு வாங்க
உம் உம் அதுக்கப்பற நம்ம கிராமத்துல திருவிழா லா அது அது இந்த ஊர் கோவில்னு சொல்லினு பொதுவா இருக்கோ அங்க பாத்தீங்கன்னா நல்ல திருவிழா வந்து கொண்டாடும் போது எல்லாரும் நல்லா அப்போதான் நல்ல மேக்கப் லா போடும் மத்த நாள் எல்லா பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு பழைய டிரெஸ்ஸ போடுறது மத்த அந்த திருவிழா அப்போ வந்து அதுக்குன்னு போடுறதுக்கெல்லா எல்லாமே செட்டா வாங்கி வச்சு போட்டு அஹ் நல்லா ஜாலியா இருக்கோ அந்த மாதிரிலா நீங்க பண்ணுவீங்களா சின்ன பிள்ளையா இருக்கும் போது
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா குழந்தை பருவம்னாலே ஞாபகம் வருறது என்னன்னா இப்போ இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்குமே நம்மளோட குழந்தை பருவத்துல நாம என்ன பண்ணணோன்றதெல்லா கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா இப்ப யாரோ அங்க கூட அப்படி இல்லன்றதுதான் உண்ம எல்லாரும் மொபைல் எல்லாரும் லேப்டாப் கம்ப்யூட்டர் டிவி என்னவோ அவங்களுக்கு வந்தத வச்சுட்டு இருக்காங்களே தவிர வெளியில போய் விளையாடணோ வெளியில இருக்கிறவங்களோட போய் விளையாடணோ மத்தவங்களோட மீங்கல் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசன்க்காக தான் வெளியில போய் விளையாடுவாங்க அதுக்கு முன்னாடி கிராமத் த்தலா வெளிய போய் விளை யாடுறகத்துக்கு ரீசன் என்னனா எல்லாரோடய எல்லா பசங்களோ பேசுவாங்க எல்லாரோடயும் ஆவாங்க தெரிஞ்ச விஷயோ தெரியாத விஷயோ நல்ல விஷயங்களோ கத்துப்பாங்க கெட்ட விஷயங்களையும் கத்துப்பாங்க எல்லாமே உண்மையும் இருக்கதான் செய்யும் இப்ப இருக்கிற பசங்களா வெளியில போய் விளையாடுறதே கிடையாது யாரோட போயும் போய் விளையாடுறதே கிடையாது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க உங்க பசங்கலா எப்படி இருக்காங்க வீட்டுக்குள்ளேதான் இருப்பாங்களா
என் பையன் டிவி டிவி விட்டா போனு இததான் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன தான் வச்சிருந்தான் சேரி லீவு ஆஹ் ரொம்ப நம்ம வந்து ப்ரெஷர் பண்ண கூடாது கொஞ்ச நேரோ பாத்துட்டு குடுத்துடணோ சொல்லிட்டு நா ஹ் இன்னொரு பையன தூங்க வச்சுட்டு இருந்தேன் பார்த்தா இன்னும் போன் பாத்துட்டு தான் இருந்தான் அதுக்கப்பற போய் வாங்கிட்டு வந்த அம்மா ஒரு அஞ்சு நிமிஷோ அஞ்சு நிமிஷோ சொன்னா நீ கூடு ஆஹ் இனிமேல்லா உனக்கு தரமாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது அந்த போன் இருந்தா வெளியிலயே போகவே தோணாது போன்னு டிவி நம்மளா கம்பல் பண்ணி வாங்குனாதான்
ப்பவும் பேச மாட்டாங்க பாருங்க நீங்க டிவி பாக்கும் போது யாரயாவது கூப்டுங்கள கேட்கவே கேட்காது அவங்க காதல விழவே விழாது நீங்க டென் டைம் கூட்டா கூட யானையே கேட்க மாட்டாங்க அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க அதுலயே பேன்னு பாத்துட்டே இருப்பாங்க காதுல வாங்கவே மாட்டாங்க இதுவே நீங்க வெளியில போய் விளை யாடும் போதோ இல்ல நம்ம குழந்தை பருவத்துல இருக்கும் போதுல்லாமோ என்ன இது பண்ணுவோம்னா எப்டியாருந்தாலும் மத்தவங்களோட பேசுவோம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் நாம என்ன பேசுறோன்னோ பதிலுக்கு பேசுவோ அப்டிதான் இருக்கோ என்னோட பொண்ணு என்ன பண்ணானா ஒரு நாள் வந்துட்டு அவ எந்த அளவுக்கு இதுலயே இறங்கி போயிட்டானன்ற விஷய எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு கொஸ்டின் அவள கேக்குறாங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு அவ அங்கேன்னு வந்துட்டு அம்மா என்னைய இத மாதிரி அந்த அ அந்த அங்கிள் கேக்குறாங்க நான் அதுக்கு என்னென்னு பதில் சொல்லணு அப்டின்னு சொல்லி என்ன வந்து கேக்குறா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களுக் கண்டதல்லா டிவி மொபைல் அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுவே ஊர்ல இருக்கிற பசங்கள போய் நீங்க கேளுங்களே ஒரு கேள்வி கேட்ட நமக்கு பத்து பதில் சொல்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இப்ப வந்து ஆனா கிராமத்துலமே கொஞ்சோ கொஞ்சோ இந்த வளர்ச்சினால எல்லாருமே மாறதான் செய்யறாங்க ஆனா நம்ம காலத்துலலா அந்த மாதிரி எல்லா இல் இந்த போனு அப்ப எல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு போனே கிடையாது வீட்டுக்கு ஒரு போனு அது பாத்தீங்கன்னா பட்டன் போன் தான் இருக்கோ அது நம்ம அப்பா மட்டுத்தான் வச்சிருப்பாங்க மத்த யாருக்கு போனே கிடையாது இல்ல லேண்ட்லைன் இருக்கு அவ்ளோதான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையனுக்கு அப்பறோ வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு அம்மாக்கு அப்பாக்கு இந்த மாதிரி வீட் வீட்ல இருக்கற எத்தனை பேர் இருக்காங்களோ அத்
வீட்டுக்கு நாலு போன் இருக்க ஆரம்பிச்சிச்சி இந்த போன் இருக்கிறதுனால தான் யாரும் வெளியபோய் விளையாடுறதே இல்லன்னு நெனைக்கிறே இத பத்தி நாம நெறைய பேசிட்டோ தோப்பி இன்னொரு நாளைக்கு நம்ம இதை பத்தின ட தலைப்புல திரும்பவும் பேசலா தேங்க்யூ
தேங்க்யூ தேங்க்யூ